அ
ஆஹ் கேக்குது தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்னா தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
தோலி இப்ப வந்து நான் எதுக்கு உங்களுக்கு தொடர்பு கொண்ட அப்படின்னா இப்ப வந்து நீங்க நிறைய பயணம் வந்து மேற்கொண்டிருப்பீங் இல்லலைங்களா ஒரு சிறு வயதுாககட்டும் இல்லைன்னா இப்போ வந்து ஆகட்டும் சமீபத்துல நீங்க எங்கயாவது சென்று அந்த பணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தோழி
இ சமீபத்துல நா வந்து பயணம் பண்ணதுன்னா ரொம்ப தூரம்ல்லா எதுவுமே ப பயணம் பண்ணதுல இங்க இருந்து எங்கலோடியா பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரிதா பயணம் பண்ணோ இந்த பயணம் பண்றதுல வந்து ஆ அரசாங்க பேருந்துலதான் நாங்க பயணம் பண்ணோ எங்களுக்குன்ன தனியா ஒரு வாகன அந்த மாதிரி எதுவும் இல்ல அரசாங்கம் பேருந்துல தா பயணம் பண்றோ இந்த பெண்களுக்கான ஒரு இலவசம் சொல்லிட்டு இருக்குங்கள அல வந்து பயணம் பண்ணறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு எல்லா எல்லா பெண்களும் வந்து ஆஹ அவங்களுக்கானது நெறைய பேரால சம்பாதிக்க முடியாம இருக்க பட்சத்துல அவங்க வந்து இலவசமா பயன் பண்ணி அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கு அந்த காச வச்சு வேற ஏதாச்சும் பண்ணிப்பாங்கள அந்த மாதிரி இருக்கு அது வந்து இப்போ எங்க பாட்டி வீடு பயணம் பண்றதுல வந்து பேருந்துல பயணம் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு பேருந்து மாறி மாறிதான் பயணம் பண்ணும் அந்த மாதிரி பயணம் பண்ணும் போது வழியெல்லாம் இந்த காடு புளிச்செடி இதெல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு மரம் செடி இந்த வயல்ல வயல் எல்லாம் ப இருறதுலே ரொம்ப பெரிய இதுவா இருக்கு அற்புதமா இருக்கு இந்த வயலுங்களல்லாம் பாக்குறதுலே நீங்க அந்த மாதிரி சமீபத்துல எதனா பயண பண்ணிருக்கீங்ளா
நான் வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணிட்டேதான் இருப்பேன் தோழி இப்போ நான் கேக்குறது வந்து இப்போ மலைப்ப பிரதேசம் அந்த மாதிரி நான் தூர பயணம் வந்து சொல்றேன் அந்த மாதிரி ஏதாவது நீங்க பயணம் பண்ணதும்ண்டா உங்க வீட்ட வீட்டாளங்களுடையோ இல்ல கணவருடைய அந்த மாதிரி
தூர பயணம் அப்படின்றது என்னுடைய பள்ளி பருவத்துலதான் நான் தூர பயணம் ஆஹ் இந்த மாநிலத்தில இருந்து வேற மாநிலம் அந்த மாரி பயணம் பண்ணது இருக்கு மொத்தம் ஆஹ் ரயில்ல தான் பயணம் பண்ணதா இருந்தது ஒரு நாள் ஒரு இரவு பயணம் பண்ணதா இருந்தது அதுதோ ஆஹ் பள்ளியோட ஒரு கல்வி கல்வி ஒரு விஷயத்துக்காக நாங்க பயணம் பண்ணோம் மொத்தம் ஆறு நாள் அங்கேயே இருந்து அப்புறமா திருப்பி அதே ரயிலயே வந்து பயணம் பண்ணது அந்த மாதிரி தான் இருந்து இருந்தாரு அந்த மாரிதான் தூர பயணமா இருந்துச்சு அந்த தூர இப்பயணத்துல வந்து ந என்னுடைய நண்பர்கள் என்னோட ஆசிரியர் கூட இருந்த டைமு இதெல்லாமே வந்து ஒரு மாரி மகிழ்ச்சியா இருந்துச்சு அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நாங்களும் புதுசா புது புது விஷயத்தல்லாம் வந்து நாங்க அந்த டைம்ல கத்துக்கிட்டோம் ம்மா சு என்விரய் அத சுற்றுச்சூழல இருக்கக்கூடிய மக்களுடைய மக்களுடைய அவங்களுடைய இதுல்லாம் எப்படி இருக்கு எப்டின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டோம் அவங்களுடைய நடவடிக்கைகள் நம்மளுக்கு எப்டி இருக்கு நம்ம அவங்க கிட்ட எப்டி பேசணும் எப்டி பழகணும் அந்த மாரி விஷயத்த எல்லாம் வந்து நாங்க கத்துக்கிட்டோம் தோழி
பரவாயில்லைங்க தோழி நான் வந்து பாத்தீங்கன்னா நெறைய இடத்துக்கு பயணம் வந்து மேற்கொண்டிருக்கேன் சிறு வயதா இருக்கும் போதோ சரி இல்லோட என்னோடஇளமை பருவத்துலயோ சரி நான் வந்து பயணம் வந்து மேற்கொண்டறது இல்ல ஏன் அப்புடின்னா குடும்பம் கமிட்மெண்ட் அப்படிங்கற ஆனனால வந்துட்டு பயணம் மேற்கொள்ள இப்ப வந்து எனக்கு சமீபத்துல வந்து திருமண ஆச்சு ஒரு மூணு மாசம் தான் வந்து ஆச்சு சொ அந்த மாதிரி மூணு மாசத்துலே வந்துபாதிங்கன்னா நாங்க நெறைய இடங்களுக்கு வந்து பயணம் சென்றுட்டு வந்துட்டோம் நா எந்த அளவுக்கு வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளாத அளவுக்கு இருந்தேனோ இப்ப அத விட டபுள் மடங்கா வந்து பயணம் வந்து போயிட்டு இருக்கும்கோம் எனக்கு வந்து பயணம் வந்து போறது ரொம்ப பிடிக்கும்ஹ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பிடிக்கும் பட் நாங்க வந்து ஒரு நம்ம ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புப்படின்னு வந்டோம்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்னி அது இதுனு வச்சு நம்மல வந்து எங்கேயுமே போக விட மாட் படிப்புக்கு தான் கான்சன்ட்ரேஷ் பண்ண சொல்லுவங்க அந்த மாரி ஒரு சூழ்நிலையில சரின்னு போகல நாங்க போலங்க போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்த த்துல யாருமே போகல அப்பறம் சரி என்னடா பண்றது அப்டியே அப்பறம் பள்ளி முடிச்சோம் அறம் கல்லூரிக்கு சேர்ந்தோம் கல்லூரி சேர்ந்துது அப்பப்படியே போயிருச்சு திருமணத்திற்கு அப்பறம் நாங்க இருவர் தான் நாங்க இருவருங்க போது செரி நமக்கு பெருசா ஏதோ கமிட்மெண்டஸ் கிடையாது ரெண்டு பேரும் வேல பார்க்கிறோம் அப்படிங்கும்போது சரி நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ப போயிடலாம் அப்பின்னு சொல்லிட்டு எங்களோட இது வந்து இந்த இடத்த நம்ம போறோம் பிளான்னால பெசா பண்ணிட்டெல்லாம் போமாட்டோம் எதார்த்தமா இப்ப வந்துட்டு திடீர்னு செரி இன்னைக்கு நம்ம எங்காவது வெளிய போலாம்னு கேப்பாரு கால கிளம்பிட்டு இரு இருக்கும் போது சரி ஓகே நானு லீவுவ் சொல்லிருறேன்னு சொல்லிட்டு டக்குன்னி லீவ் சொல்லிருவேன் லீவ் சொல்லிட்டு அப்பமே நாங்க வந்து இருசக்கன வாகனங்கள் வந்து இருக்கு அந்த இருசக்கர வாகனத்துலே போய்வோம் எங்களுக்கு பெருசா நாங்க ரெண்டு பேரு தான் போறோங்கறனால பெருசா எங்களுக்கு செலவும் இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருட்களும் வந்து நெறைய எடுத்துகட்டு போணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கெடையாது நாங்க ஒரு ஸ்நாக்ஸ் கூட எடுத்துட்டு போமாடோம் வெறும் வந்துட்டு என்ன டூத் ப்பிரஷ் டூத் பேஸ்ட் சோப்பு நார்மலா என்னென தேவைப்படுமோ அத எடுத்துட்டு ரெண்டு செட்ஸ் எடுத்துட்டு போவோம் அவர் ஒரு செட்டு நான் ஒரு செட்டு அவ்வளவுதான் எங்களோட பேக்கிங்கே அவ்வளோதான் போற வழிய உணவு என்ன உணவ மத்தியான உணனா ஹோட்டல்ல தான் சாப்புட்டு இரவு உணவா இருந்தாலும் சாப்புட்டு ஒரு மலை ஏறதாகட்டும் இப்போ சென்ற மாதம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திடுதிப்புன்னு வந்து ஒரு மலைக்கு வந்துட்டு போயிருந்தோம் எங்க எங்க நாங்க இருக்கிற ஊர்ல வந்து நூறு கிலோமீட்டர் அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மலைதான் எல்லாருமே வந்து வருவாங்க அந்த மாரி செரி போலாம் அப்டின்னு சொல்லிட்டு போனோம் அந்த டைம்ல வந்து இப்போ மே மாதம் லீவ்ங்கறனால நெறைய கூட்டமும் இருந்தது சேரினு சொல்லிட்டு அது வந்து ஒரு எங்க ரெண்டு பேத்தக்கும் ஒரு சண்டை வந்து வந்தது அந்த சண்டைனால வந்துட்டு செரி இங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறக்காக சொன்னது அதே மாதிரி சனிக்கிழம இதே மாதிரி ஒரு சனிகிழமைதான் அவருக்கு வந்து வேல முடிஞ்சது வந்தாரு கையோட ஆறு மணிக்கு வந்தாரு செரி ரெண்டுபேரும் கிளம்பி போனோம் கிளம்பி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மலை ஏற ஏறஹ இருட்டி தயிறு இருந்துது சேரி சாப்டுறலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏலு ஏல்ர மணிக்கு நாங்க சாப்புட்டு கரெக்டா மலை ஏற ஆரம்புச்சிட்டோ கரெக்டா ஒரு பதினொன்ற மணி அந்த நேரத்துல கண்டிப்பா டூ வீலர்ல யாருமே போல நாங்கதா வந்து போயிட்டுருந்தோ அது வோ வந்து மத்தவங்கள சுத்தி வந்து காரல்லா வந்துட்டு எல்லாருமே வந்து வந்துட்டு இருந்தாங்க டூரிஸ்ட் பேட்ச் எல்லாமே அந்த மாதிரியிருக்கும் போது எங்களுக்கு பயம் இல்ல வண்டி போக வர இருந்தாலோ பயம் இல்ல அங்கங்க நின்னு அவ்ளோ அடர்ந்த காடுலயோ அங்கங்க நின்னு அப்டியே மல ஏறிட்டேயிருந்தோ சேறின்டு போயிட்டு அங்க ஸ்டேக்கு நாங்க எதுவுமே ஏற்பாடு பண்ணல இப்ப ஒரு பதனொன்றன்னும்போது அங்க இருக்குற கடைகள் எல்லாமே வந்து கு்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்த நாள் ஹோட்டலுக்காக காய்கறி இது பண்றவங்க மட்டோ எறக்குமதி பண்ணிட்டுயிருந்தாங்க சேரின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோ இந்த மாதிரி ஹோட்டல்ல எங்கயுமே ஸ்டேக்குயில்லையா அப்டின்னுமோது இல்ல சார் இங்க இங்கேயே வந்துட்டு ரொம்ப கூட்டமாயிருக்கு இங்க வரவங்க எல்லாமே கார்குள்ளயே படுத்து தூங்கிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேயில்ல அப்டின்னாங்க இருந்தாலும் ஏதோ உள்ள அங்க இங்கன்னு பார்த்து கண்டுபுடிச்சு ஸ்டே புடிச்சாச்சு சேரின்னு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப் பிரதேசத்துல எங்க உறவினர்கள்யிருக்காங்க ஹ என்னோட பெரியப்பா வந்து அங்கயிருக் காரு கொஞ்சோ தூரத்து சொந்தோதா அப்புறோ சேரின்னு இந்த மாதிரி வந்திருக்கோ அந்த திரு அந்த பெரியப்பா வந்து திருமணத்துக்கு அழைக்கவோ இல்ல சொல்லவோ இல்ல நாங்க மறந்தாச்சு ஏன்னா வெ வெறோ ஒரு மாசோதா எங்களுக்கு நேரமே இருந்தனால சொல்லல மறந்தாச்சு அப்புறோ அவரு வீட்டுக்கு செரி போயிட்டு போயிடலா நம்ம எதுமே பண்ணலயே இவரதா மாப்புள்ளன்னு கைய காமிச்சு விட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு அப்புறோ போனோ நானோ அவருமே போனோ இருசக்கர வாகனோலே அவரோட வீட்டுக்கு போகுமோது ஒரு ஒத்தையடி பாத ரெண்டு பக்கமோ காடு அவ்ளோ ஒரு அழகாயிருந்துது அதுல வந்து காட்டு எருமை எரும காட்டு எரும மாடு வந்து பார்த்தோ கூட்டத்தோட பார்த்தோ நல்லவேல அதுவே இல்ல எதுவோ பண்ணல நாங்க ரெண்டு பேருதா அந்த ரோட்லயேயிருந்தோ அதுப்புறோ எதுவும் பண்ணல அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்துது என்னோட கணவருக்கு எடோ அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இந்த இயற்கை இதெல்லா ரொம்ப விரும்புவாரு அப்புறோ சேரின்னு அவர் வீட்டுக்கு போனா நீ ஏன் வந்து எனக்கு கூப்புடல நீங்க வந்து ஏன் வரன்னு கூட சொல்லல நீங்க வரென்னு சொல்லியிருந்தீங்கன்னா நா இந்த மாதிரி உங்களுக்கு தங்கறதுக்கெல்லா ஏற்பாடு பண்ணி பண்ணாரு அப்பதா நா நெனச்சே பதனொன்ற மணிலயிருந்து நம்ம அங்க இங்க சுத்திட்டுயிருந்ததுக்கு இவரு கிட்டயாவது சொல்லிருக் கலா முன்னாடியே வரோன்னு அப்டின்னு சொல்லிட்டு இதுக்கோ தங்குறதுக்கு வந்து அவரு வீட்டு பக்கத்துலயேதா ஒரு காட்டேஜ் மாதிரியிருந்துது சேரி அப்டின்னு சொல்லிட்டு அடுத் த வரவு நாங்க வருவோ பெரியப்பா அவரு எங்கள கெளம்பவே விடல அடுத்த முறை வந்துட்டு வருவோ பெரிய ப்பா வந்தா கண்டிப்பா நாங்க வந்துட்டு வரோ அப்டிங்குற மாதிரி நாங்க சொல்லிட்டு வந்தோ சேரிமா அப்டின்னு சொல்லி அதனாலதா அவரு விட்டாரு இல்லன்னா எங்கள விட்டுருக்கவே மாட்டாரு அந்த மாதிரி ஒரு நல்ல இதாவேயிருந்துது நாங்க வந்து அது மட்டோ இல்லாம உம் ஆமாங்க அந்த மலை பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா நாங்க மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது போயிருவோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழம லீவ் விட்டா கூட நாங்க வந்து சும்மாயிருக்க மாட்டோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல செரி ஓக்கே அடுத்த வாட்டி நம்ம வரும்போது கண்டிப்பா வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலா அப்டிங்குற மாதிரி ஒரு இது இருந்துது தோழி
நாங்க குடும்ப
உ இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க இந்த மாதிரி பயணம்தா இந்த மாரி பயணம் இன்னோ வந்துட்டு நெறைய நாங்க மேற்கொள்ளுவோ இப்பவோ சமீபவ சமீப இதுதான் போயிட்டு வந்தோம் அடுத்து இன்னும் இரண்டு வாரங்கள் கழிச்சி இருக்கு அ ஏன்னா கணவரோட பிறந்த நாள் திருமணத்துக்கு அப்புறோ மொதல் பிறந்த நாள் வருதுங்கறனால அது ஸ்பெஷல் ஆக்கணுங்கிறதுக்காக வெளிய போலா அப்டிங்கிற மாரி ஒரு யோசனைல இருக்கோ
உம் நாங்க குடும்பத்தோட வந்து கடற்கரை அந்த மாதிரிதான் போவோம் ரொம்ப தூர பயணம் எல்லாம் போக மாட்டோம் கடற்கரை கடற்கரையில குடும்பத்தோட போய் உக்காஞ்சு பேசுறது எல்லாமே அம்மா வீட்டு சைட்ல அப்பா வீட்டு சைட்ல எல்லாருமே ஒன்னா போயிட்டு குடும்பத்தோட உக்காஞ்சு பேசிட்டு குழந்தைங்க அஹ் தங்கச்சிங்க அண்ணண்ங்க அந்த மாதிரி அவங்க கூட எல்லாம் உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க விளையாடி அந்த மாதிரி அழக கூட விளாடி அது ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஃபீலா இருக்கும் சாப்பிடுறது எல்லாம் வந்து வீடல இருந்தே பேக் பண்ணி எடுத்துட்டு போறது வெளியிலல்லாம் சாப்பிடக்க கூடாது வீட்லயே எல்லாத்தையு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ஸ்நாக்ஸா இருந்தாலு சரி எதா இருந்தாலு சரி வீட்லயே செஞ்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க உக்காந்து சாப்ட்டுட்டு அங்க வெளையாடிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழல்லதான நாங்க இருக்கோ அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷத்துக்கு குடுக்கு எல்லாரு எல்லாருகூடயு ஒண்ணா டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவம்தான நம்மளுக்காக எல்லாருமே அவங்களுடைய வேல அவங்களுடைய டைம ஒதுக்கிட்டு நம்மளுக்காக வராங்கல்ல அது ஒரு மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அஹ் ரொம்ப சரியா சென்னீங்க ஆஹ் இப்ப வந்துட்டு அது போக நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மலை பிரதேசம் அந்த மாதிரி இடங்களுக்கு எங்கேயாவது போனதுடா
ஆஹ்ஹ் இல்ல அந்த மாதிரி மலைைப்ப பிரதேசம் இதுவரைக்கும் எங்கேயும் போனதல
செரி செரிங்க தோழி ஆஹ் எதோ குடும்பத்தினர்கள் அந்த மாதிரி போயிட்டு வந்த இது ஏதாவது
அனுபவம் ஆஹஹா இல்ல அந்த மாதிரி எதுவும் சொன்னது இ யாரும் அந்த மாதிரியும் போனத இல்ல இதுக்கப்புறம் போலான்னு இருக்கேன்
கண்டிப்பா போவோம் தோழி ஏன்னா வந்துட்டு மலை பிரதேச சொல்ல சான்ஸே இல்ல அந்த அளவுக்கு சொல்லலா இங்க நேர்ல இருந்தீங்கன்னா நா என் நாளாச்சி நீங்க வந்து வியந்துருவங்க அந்த அளவுக்கு இருக்கும் நாங்க வந்து கண்டினியூஸா நானே வந்துட்டு ரொம்ப காஞ்சி போயிருந்தேன் ய ஏனா ஆக்சுவலா வ வந்து அந்த எடத்துக்கு போணு எங்க ஊருக்கு பக்கத்துலயே இருக்கு போகணு போகணுன்னு விரும்பிட்டே இருந்தா ஒரு கவுர்மெண்டு பஸ்லயாது கூட்டிட்டு போடா அப்டிங்கற மாரி சுச்சுவேஷன்லதா இருந்தே ஆனா எனக்கு திருமணம் நடக்குன்னு நா எதிர்பாக்கல எனக்கு கெடைக்கப்போற கணவர் இப்டி இருப்பாருன்னு நா எதிர் பாக்கல மம்மானியத்துக்கு நாங்க ஊர் சுத்துவோ உண்மைய சொல்ணுன்னா அந்த அளவுக்கு ஏன்னா நான் வந்து இந்த ஆப்ல சொல்லக் கூடாது எந்த ஊருங்குறது அத இல்லலைன்னா நான் சொல்லிருவேன் எந்தெந்த இடத்துக்கு போனணுங்கிற ஒரு லிஸ்ட்டோ இருக்கு சொன்னாங்க ஹனிமூனுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நாங்க வந்து மலைப்ப பிரதேசம் தான் இப்ப வரைக்கும் எல்லாமே மழைப்பேரதேசம் தான் என்னோட என்னோடைய இன்ஸ்டாகிராம் செயலி ரீல்ஸ் தொடறந்தாலே எல்லாமே மழ பிரதேச ரீல்ஸ் தான் வரும் இததான் அனுபிச்சட்டுங்க போறீங்க போறன்றுவ அவரும் ஊ ஊ ஊன்றுவாறு அதாவது இதுல பாத்தாலு கூட ரீல்ஸ் பாத்துட்டு அவர் இது பண்ணுவாார் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் சொல்லலாம்னு தோழி கண்டிப்பா போயிட்டு வாங்க செரி தோழிநீங்க கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு தொடர்புல கண்டிப்பா வந்துட்டு நம் பேசுலாங்க கவி செரிங்களா நன்றி நன்றி